க்காம எப்டி
வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க நீங்க
ஆ நல்லாருக்கேன் நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கேன் மேடம் சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்ல இனிமே தான் சாப்பிட்ணு நீங்க
நா சாப்பிடல மேடம் ஜூஸ் மட்டு தான் குடிச்சோ ஒன்னு
ஓகே ஓகே ஜூஸ்னா என்ன மாதிரி ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்ஸா
ஃப்ரெஷ் ஜூஸ் தான் மேடம் குடிப்பேன் எப்போமே
ஓ செரி செரி செரி செரி செரி செரி உங்களுக்கு வந்து இந்த வெ வெளியூர் பயணோயெல்லா போக பிடிக்குமா இது இதுல எல்லா போயிருக்கீங்களா எதுல போக ரொம்ப ஆச இப்போ ட்ரெயினுல போயிருப்போம் பஸ்ல போயிருப்போம் ஆட்டோல போயிருப்போம் இந்த ஏறோ பிளயினு அப்புறோ இந்த இந்த ட்ரெயினு இப்போ விட்டுருக்காங்க இல்லைங்களா
மெட்ரோ மெட்ரோ
மெட்ரோ அதெல்லா போயிருக்கீங்களா
மெட்ரோல போனது இல்லலைம்மா போயிருக்கேன் ரெண்டு வாட்டி தா போயிருக்கே ஆனா ரொம்பயெல்லா போனது இல்ல
ஆனா அந்த எப்டி இருக்கு அனுபவம்
புரியல மேம் மெட்ரோ வந்து ஸ்மூத் ரொம்ப ட்ரைனு போறதே தெரியாது மேடம்
ஆ அப்டி இருக்கு ஆ அப்டியே அழுங்காம குழுங்காம அப்டியே போற மாரி இருக்கு
அழகா போய் அழகா போயிகலா
சேரி சேரி சேரி இது வந்தே பாரத்துலா போயிருக்கீங்களா
ஆ இல்ல மேடம் நீங்க போயிருக்கீங்களா
நானு போனதில்ல ஆனா போணும்ன்னு நெனைச்சேன் ஆனா போல ஆமாமா அது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அதனால போல
ஆ அ
இன்னொன்னு அது எங்க ஊருல ஸ்டாப்புல நிக்கறதில்ல
ம் ம் ம்
நா அதுல வரணுனா நான் வந்து சேலம் அந்த மாரி போயி தா நா வரணும் நாங்க இருக்கறது வந்து திருப்பத்தூர் திருப் பத்தூருல ஸ்டாப்பு இரு நிக்காதது அதனால நா ஆமாம் ஒ மெயின் ரொம்ப மெயின் மட்டும் தா நிக்கு மத்தபடி எங்கேயு நிக்காது ம்
லைஃப்ல ஏரோப்ளைன்ல தா மேம் போனுன் ஆச ஏரோப்ளைன்
ஆமா எனக்கு அது ஆசருக்கு எப்பிடி நீங்க தனியா போணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போணுமா ஃபேமிலியோட போ
தனி தனியா போணாலு சேரி ஃப்ரெண்ஸ் கூட போணாலு சேரி எப்பிடி போணாலு செரி மேம் ஆனா போனு
ஆனா போனு சூப்பரு அதல போயிடுவீங்க கவலையேப்பட வேண்டா ம் எனக்கு வந்து ஆசதா ஏரோப்ளேன்ல போனுன் சொல்ட்டு ஆனா எங்க அம்மாவ கூட்டு போனு எனக்கு ஆச
ம் ம் ம்
ஆமா ஆனா நாங்க ஷீரடிக் பிளான் பண்ணோ நாங்கலா பிளான் பண்றப்ப மூவாயி இன்னுமோ என்னவோ டிக்கட் இப்பலா ஜாஸ்தி ஆயிட்ருக்கு டிக்கட்டு
ரெண்டு மண்ரோ மூணு மண்ரோந்தா மேம் ட்ரைமிங்கு அந்த ஏரோப்லைனோட டைமிங்கி நம் போர டைமிங்கி அவ்ளோதா
அவ்ளோவுதா ஆமா டிக்கட் ஜாஸ்தி ஆயிட்ருக்கு அ அதுவு முன்னாடியே புக் பண்ணா இன்னு காசு கம்மி ஒரு மாசோ ஒன்ர மாஸ்த்துக்கு முன்னாடியே புக் புக் பண்ணா
ம்
ஆ
நம்ப வந்து எப்பனாலு அதோ புக் பண்ணி வெச்சா போது
ஆமா நாங்ளா ப்பப் பறந்துறுவோ நா அதுதா அதுதா ம் ரெம்ப ஆச
சென்னை இங்கேருந்து நம்ம இலங்கை இலங்கை போனா ம் பாஸ்போர்ட்லா வாங்கணும் அதுதா மேம்
ஓ செரி இலங்கை போணுன்னு உங்ளுக்
ஏரோப்லைன்ல சின்ன ஊரு பக்கத்து ஊரு எது போனாலு ஓகே தானே அது சொல்றே
ஆ ஸ் ஏரோப்லைன்ல போனு ஆமா அது எ எங்கே போனு எந்த ஊருக் போனுன் இப்போ தோறாயமா இந்த ஊரு ஏரோப்லைன்ல போனா சூப்பராருக்கு
சிங்கப்பூர் தா மேம்
சிங்கப்பூரு அ மலேஷியா சூப்பர் ரெண்டுமே வந்து என்ன சொல்றது நம்ப தமிழ் ஆளுங்க நறைய பேர் இருக்குற எடோல்ல
ஆமா அங்க போனா நம்ம இந்த புது சா எதுவோ நம்ளுக்கு தெரியாது எல்லா அங்க நம்ளுக் தெரிஞ்சவங் நம்ம தமிழ் பேசுறவங்க நறைய பேர் இருப்
நறைய பேர் இருப்பாங்க தமிழ் கட நெறைய இருக்கோ ஆமா உண்ம தா பஸ்ட்டு வேணா மலேஷியா சிங்கப்பூர் போயிட்டு மத்த நெக்ஸ்ட்டு ட்ரிப் வேணா வேறே பெருசா எங்கேயாச் போலா
ஆமா
ஆமா ஆனா மலேசியா சிங்கப்பூர் போனா நம்ம ஊர்ல இருக்ற என்னனா கொஞ்சோ பயொ இருக்காது நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சோ இருப்பாங்க பாத்துக்லா பிரச்
பிரச்சன இருக்காது நம்ளுக்கு அங்க போன
ஆமா ஆமா ஆ
அதனாலதா சொல்றோ
சேல் உ ஃபாரின்ல வேல தேட்ணுன்லா ஆச இருக்குங்ளா ஏனக் கு ஃப்ளைட்ல எங்க போனாலு சேரி ஹலோ
நறியே இப்போ வந்து நறியே ஸ்கேம்தா மேம் பண்றாங்க அதனால தா
ஆ
ஹலோ நறிய ஸ்கேம் இதுல நடக்குது மேம்
ஓ இதனால இப்டி நடக்குதுன் சொல்றீங்ளா
ஆமா அதனால்தா ஃபாரின் வேலைக்கு போற்துக்கே பயமா இருக்குது
ஆ ஓ சேரி செரி செரி ஆமா ஆமா அங்க தெரிஞ்சவங்க இருக்கணு சேஃப்ட்டி இருக்ணு ஆ அதுதா ஏஜென்ட்டுங்க மூலமா போ ஏஜென்ட்டுங்க மூலமா போறத விட்டுட்டு நீ தெரிஞ்சவங்க யாராது ந்த
நம்மளுக்கு எப்டி தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாரின்ல கஷ்டந்தா
இல்ல இல்ல நம்ம சொந்தக்காரங்க இங்கந்து அங்க போறவ ஆ நம்ம தெரு தெரிஞ்சவங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க இங்கேந்து போறவங்க அங்கே இருந்தா மட்டு மட்டுந்தா நம்மளுக்கு
புரிய ஆ சொல்லுங்
நம்ப சொந்தக்காரங்க யாராச்சு இருப்பாங்க இல்லையா
ஆமா
ஹலோ அவங்க யாராச்சு போயிட்டு அதுக்கப்ரோ நாம அவ்ங்க அவங்க கூட போனோன்னா அது நல்லாருக்கு
நல்லா இருக்குந்தா ஆனா அதுதா நா
துபாய்னா கூட ஓகே தா ஹலோ
என்ன ஹலோ
கேக்துங்களா இப்போ நல்லா எனக்கு கேக்குது உங்களுக்கு நல்லா கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ ஆ எனக்கு இப்போ கேகுது இப்ப துபாய் போனாகூட உங்ளுக்கு ஓகே தானா
ஓகே தா மேம்
துபாய்ல கொஞ்சோம் தெரிஞ்சவங்க யாராச்சு நா சொல்றே அப்டி இருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆ சொல்றே கண்டிப்பா சொல்றே நானு இருக் காங்க சிங்கப்பூர்ல ஏ ஃப்ரெண்டு் இருக்கா ஆனா அவங்களே பிஸ்னஸ்
போனே மேம் ஒரு ட்
ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ நெட்வர்க்கு போ நெட் நெட்வர்க்கு எங்கேயு கெடக்கல போல உங்களுக்கு இருக்கா நெட்வொர்க்கு
எனக்கு நல்லா தா மேம் இருக்கு நெட்வொர்க்கு ஃபுல்லா கெடக்கிது
எனக்கும் இருக்கு நெட்வொர்க் இருக்கு ஹலோ இப்போ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது மேம்
ஆமா ஆமா ஆனா வெள்நாட்டு ஆனா நம்மளுக்குல்லா ஆச வெள்நாட்டுக்கு போணு வேல செய்யணு நல்லா சம்பாரிக்கணும்னு ஆச தா ஆனா ஒரு பக்கோ குடும்பத்தெல்லாவிட்டு போறேன்றது ஒரு பக்கோ கொஞ்சோ கஷ்டோ தான
கொஞ்சோ கஷ்டப்பட்டதுக்கப்பறோ நாம செட்டில் ஆயிர்லா மேம்
ஆமா இப்ப உங்கள மாரி வய்சுல போனோம்னா நல்லா சம்பாரிச்சுட்டு கொஞ்ச அஞ்சு வர்ஷோ பத் து வர்ஷோ அத் மாரி நல்லா சம்பாரிச்சுட்டு காசெல்லா இங்கே செட்டில் பண்ணிட்டு அப்புறோ நம்ப வந்து கூட நம்ம பிஸ்னஸோ இல்ல ஏதோ பண்ணி கூட நம்ப அழகா லைஃப கொண்டு போலா
ஆமா
ம்
அது பெஸ்டு தா ஆனா இந்த எங்க மேம் எல்லாமே ஃபோர்ஜரி தா இருக்காங்க ஃபுல்லாவே
ஆம்மாம்மா அந் அந்த அந்த காலத்தல்லா யார வேணாலு நம்பலா ஆனா இந்த காலத்தில யாரையுமே நம்ப முடியாது
இப்ப நம்ம போயிர்றோ மேம நம்ம இவ்ளோ காசு கட்டி நம்ம போயிர்றோ
ஆ
அங்க நம் வீட்லல்லா நிப்பாங்க நம்ளுக்கு அங்க போய் நல்லா இருக்கானானு நினப்பாங்க நம் பையே
ஆம்மா
அங்க போயிட்டு நம்ம வந்து எதாச்சி இக்கற்றான சூழ்நிலைல மாட்டிகின்னா ஒண்ணு முடியாதுல்ல இவுங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல இங்குந்து நம்மளுக்கு
ஆமா கண்டிப்பா அங்கேயு நம்ளுக்கு யாரு ஹெல்ப் பண்ண முடியாது ஏனா நெறைய பேரு இந்த மாரி தான ஆ இருக்காங்க ஏனா ஸ்லாங்குவேஜ் ஆமா
ம் அதுதா ரொம்ப கஷ்டோ
பஸ் பண்ணவு மாட் ட்டாங்க லாங்குவேஜ் தெரியாது என்னன்னு சொல்லி நம்ம நம்ப சூழ்நிலைய புரிய வக்க முடியு
ரொம்ப கஷ்டப்பட்னு
அதுதா கஷ்டொ ம் உங்களுக்கு எப்டி நல்லா நான்வெஜ்ல்லா சாப்ட பிடிக்குமா இல்ல வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்
ஃபுல்லா நான்வெஜ் தா மேம் சாப்டுவே டெய்லி நான்வெஜ் வெச்சா கூட சாப்டுவே வீட்ல
ஏ சூப்பர்ண்ணா எனக்கு அதே மாரி தா ஆனா ரெண்டு நாள் மட்டு நா சாப்ட மாட்டே வியாழக்கெழம சனிக்கெழம மட்டு சாப்ட மாட்டே
அத அந்த மாரி கூட நா கூட ட்ரை பண்ணுன்னு இருக்கே மேம்
அ
ஒரு டூ டேஸ் இல்ன்னா ஒன் டேஸ் வீக்ல
ஆ மத்த நாள்ல எனக்கு நான்வெஜ் இருந்தா எனக்கு ஓகே
வீட்ல சாப்புட்லனா கூட வெளியே சாப்ட்டுறே மேம் அதா மேம் ரொம்ப கட்டுப்படுத்த முட்ல
பரவால்ல நீங்களா வந்து சின்ன பசங்க நல்ல இப்போ சாப்புட்றது தா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து அதல்லா நீங்களா சாப்புட்லா பிரச்சனையே இல்ல அப்புறு வயசு ஆயிடுச்சுனா பி பி சுகரு அது இது கொலஸ்ட்ராலு இது சாப்ட்ற கூடாது அது சாப்புடக் கூடாதுன்னு நெறைய கண்டிஷனு இல்ல இந்த வயசுலே நல்லா என்னெனல்லா சாப்ட்ணுனு தோணுதோ நல்லா சாப்புடுங்க
ஆமா மேம்
சத்தானது சாப்புடுங்க சுவையானது சாப்டுங்க
ம்
அன் ஹெல்த்தியா இருந்தா குடொ ஆச வந்துச்சுன்னா சாப்புடதா முடியு வேற என்ன பண்ண முடிய சும்மா டேஸ்ட் பாக் குறதா அவ்ளோதா
அவ்ளதா
ஆ ஆமா ஆமா அப்றொ வயசான காலத் துலலா சாப்புட்ணுனு நெனச்சா கூட நம்மளால சில சில பொருள் சாப்புட முடியாது
முடியாது
வயிசுல இப்டி சாப்புட்ணு அப்டி சாப்புட்ணுனு தோணு அப்ப சாப்புட மு அப் அப்ப சாப்புட காசு இருந்துருக்காது சூழ்நெல அமஞ்சிருக்காது வயசாயிட்டதுக்கு அப் ப்பறொ சாப்புட்ணுனா ஒடம்பு ஒத்துழைக்காது ஆமா நம்ப அம்மாக்கள கேட்டு பாத்திங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுல அது சாப்புட்னு இது சாப்புட்னு ஆசையா இருந்ச்சு அப்ப முடியல செரி இப்ப நா வாங்கி தரெ சாப்புடுங்கனா இல்ல இது சாப்ட்டா இது வந்துரு அது வந்துரு எனக்கு வந்து ஜீர்ண ஆகாது எனக் இந்த வயிறு வலி வருனு சொல்லுவாங்க
அது தா
ஆமா புடுச்சுருக்கா புடுச்சுருக்கா வாங்கி சாப்ட்டு லைஃப்ப வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணனு அவ்ளோ தா
என்ஜாய்மெண்ட் இல்லனா மேம் லைஃப் இருக்கு சம்பாச்சு இன்ன பண்ண போறோ ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம
ஆமா ஒரு சின்ன சின்ன சந்தோஷந் தா நாம்ப ஒன்னு தீய வழியில போறதில்ல நல்ல வழில தா போறோ நாம உண்டு நம்பப வேல உண்டு நம்ம லைஃப்ப நம்ம எப்டி ஹாப்பியா வச்சுக்கணுமோ அழகா ஹாப்பியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலா
அப்டியே எடுத்துட்டு போறத்தா லைஃப்பெ சோகமு கஷ்டங்கள் சண்டைகள் எல்லாமே இருக்கதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கு இப்ப மிச்சர்ல எப்டி வந்து கலக்கா அவுலு காரா பூந்தி எல்லா சேந்தா தா டேஸ்ட் இருக்கு
ஆமா
வாழ்க்கையிலே அதே மாரிதா இன்போ இருக்கு துன்போ இருக்கு அழுக வரு சிரிப்பு வரு துக்கோ வரு துயரோ வரு எல்லாமே நல்லது வரு கெட்டது வரு எல்லாமே கடந்து வரணு அதுதா வந்து ஒரு வாழ்க்க மனித வாழ்க்கையே அதுதா நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனக்கிறீங்க
காலமா
ம்
மனித வாழ்க்கை பத்தி நா எது சொல்ற மாரி இல்ல மேம் எனக்கு அவ்ளோ ஏஜு இல்ல அத பத்தி பேசுறது
கா ஆமா பரவால்ல இவ்ளோ நல்லா பேசுறீங்கல்ல இந்த வயசுலயே இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க